ழி அத தோழி இட்லி பொடியு அதே மாரி ரெடி பண்ணி வச்சிருந்தே தோழி அது இந்த இட்லி பொடிப்பே பத் ஏன என்னுடைய தெரிஞ்சவகளுக்கு மட்டு பாக்கெட் வந்து ஐம்பது ரூவான்னு சொல்லிட்டு நா ஒரு அளவு டவுனர் மாரி டேட்ஸ்னு குடித்திட்டு இருந்தே தோழி அது வாங்கிருந்தாங்க கொண்ட குடுத் துட்டே இருந்தானா ஒரு பத்து பக்கெட் மட்டு ரெடி பண்ணி உளுந்து எல்லா வறுத்து ஒரு நாலு கொழந்தைங்கள எங்கயாவது வெள்ல போய் இருக்க இடத்துல அழைச்சிட்டு போவாங்க அந்த டயத்துல நா வேல பாத்து ரெடி பண்ணி வச்சுரு தோழி ஆனா இடைல் ல பாத்தீங்கன்னா என்னால அத தொடர்ந்து வந்து செய்ய முடியல கேட்டாங்க கொழந்தைங்கள கவனிக் கிறது குடும்பத்த கவனிக்கும் போது தொடர்ந்து அவங்க வந்து என்னாலா போய் கொண்டே குடுக்க முடியல தோழி
ஏதோ உதவிக்கினு ஒரு ஆள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து வேலைங்கிறது அவுங்க அந்த வேலைய பாப்பா க நம்ம போயி கடைக்கு கடைகளுக்கு எடுத்துட்டு போயி குடுக்கறதுக்கு நமக்கு வசதியா இருக்கு நம்மளே வந்து எல்லா வேலையு செய்றது ங்கிறது வந்து சாதாரண விஷயோ கெடையாது ஏன்னா மத்த வேலைகளு நீங்க பாக்க வேண்டியதா இருக்கு உங்களோட ரெண்டு கொழந்தைங்களையு கவனிச்சுக்கணு கணவரையு கவனிச்சுக்கணு எல்லாமே கொஞ்சோ சேரமாட்டா ஆனா நீங்க வந்து யாராவது இதுக்காக நீங்க கொஞ்சோ பிஸ்னஸ்ச டெவலப் பண்ணு அப்டின்னு நெனச்சீங்கன்னா வேலைக்கு வேணா ஒரு ஆள் மாதிரி ரெ ரெடி பண்ணி வச்சுகுட்டு பண்ணலா இல்லையா அது மாறி முயற்சி பண்ணியிருக்கலாம்ல்ல
ஆ கண்டிப்பா பண்லா தோழி நா அந்த ஐடியா தா இருக்கு என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்துல இப்பதா விசாரிச்சியிருக்கே ஒரு ஆள் மட்டு ரெடி பண்ணிட்டே இட்லி பொடிய மட்டு மொதல்ல நம்ம வந்து செஞ்சு பாக் ப்ளான் பண்ணிட்டு அது கேட்டிருக்கே ஒரு ஆளு அதா நம்பிக்கையான ஆளா இருக்கணு நமக்கு துணையா இருக்கணு ஒன்னு இல்லனாலு பாத்துக்கணு அது மாறி நம்பிக்கையானா ஆள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து செய்யலான்னு இருக்கே
கண்டிப்பா பண்ணுங்க அந்த இட்லி பொடிலேயே வந்து இந்த உளுந்தோட வாசனை வந்து நல்லா அதிகமா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குனு சொல்லுவாங்க ஏனா எங்க பாட்டி செய்யற இட்லி பொடி வந்து அவ்ளோ ஒரு அருமையா இருக்கு அவுங்க செய்ற இட்லி பொடினாலே நா வேற எந்த ஒரு சட்னியுமே தொட்டு சாப்ட மாட்டே அதுவு அதுல கொஞ்சோ தேங்கா எண்ண விட்டு சாப்டுவே நல்லண்ணெ விட்டு சாப்டா நல்லா இருக்கு எனக்கு என்னமோ இந்த தேங்கா எண்ண விட்டு சாப் றதுங்குறது ரொம்ப புடிக்கு அந்த எல்லோட வாசனையா இருக்கட்டு அந்த உளுத்த பருப்போட வாசனையா இருக்கட்டு அது ரெண்டுமே கொஞ்சோ அதிகமாவே போடுவாங்க அந்த டேஸ்ட்டு நல்லாருக்கு அவுங்க செய்யறது ரொம்ப ஒரு வித்தியாசமா நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கு அதுதா நா நெனச்சே நீங்க செய்றத ஒரு பிஸ்னஸ்சாவே பண்ணலா அப்டின்னு அடிக்கடி சொல்லிட்டுருப்பே எங்க பாட்டி கிட்ட நீங்க வேணா அது மாறி பண்ணுங்க அது மாறி இந்த இட்லி பொடிய அரைக்கும் போது இந்த உளுந்தெல்லா வந்து விவசாயிகள்ட்ட குருண வந் உ குருண நெல்ன்னு சொல்லுவாங்க நெல்லுங்கிற பாருங்க குருண உளுந்துன்னு சொல்லுவாங்க அந்த உளுந்தெல்லா உடச்சதுக்கு கப்றோ அந்த குருணையா கொஞ்சோ உளு உளுந்து கெடைக்கு உடஞ்ச சின்ன சின்ன துண்டுக் களா இருக்கு அந்த உளுந்து அதுல நீங்க அந்த இட்லி பொடி செய்யு போது நல்ல ஒரு மனம் மா வாசனையா இருக்கு அது மாறி செஞ்சு பாத்தீருக்கீங்களா
இல்ல நா கேள்விப்பட்டது இல்ல குருண உளுந்தே நா இப்பதா கேள்விப்படுறே
அது வந்து விவசாயம் செய்றாங்க இல்லையா அவுங்க வீட்டுல மட்டுதா அது கெடைக்கு ஏன்னா அது கடைகளுக் கெலா வராது அது இப்ப நம்ம உளுந்தெல்லா இப்ப பை வய வயல்ல போயி அந்த உளுந்து போட்டு அந்த உளுந்தெல்லா எடுக்றோ பாருங்க எடுத் து கொண்டு வந்து காய வச்சுட்டு அத நம்ம அந்த திருகுன்னு சொல்லுவாங்கல்ல திருகு வீட் ல வச்சிருப்போம்ல்ல அதுல போட்டு அந்த திரு அந்த திருகுல வந்து அந்த உளுத்த ரெண்டா உடப்பாங்க ஒன்னு ரெண்டா உடப்பாங்க என முழு உளுந்தாதா நமக்கு இருக்கு அதுல திருகுல போட்டு ரெண்டா உடப்பாங்க உடச்சி எல்லாத்தையு பொடச்சி எடுத்துருவாங்க புடச்சு ஒரு நல்ல பகுதி எல்லா எடுத் துட்டு வந்து வீட்டுக்கு அந்த இட்லிக்கு போட்றதுக்காக வச்சிருவாங்க அந்த குருண உளுந்து அந்த ஒன்னு ரெண்டா உடஞ்ச மாவு மாறி உடஞ்ச அந்த உளுத்தெல்லா இருக்கு இல்லையா அதெல்லாந்தா இந்த இட்லி பொடி செய்யறதுக்கு அந்த காலத்துல வந்து பயன்படுத்துவாங்க அதோட வாசனங்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கு போன மாசங்கூட என்னுடைய அத்தை ஆமா போன மாச வந்து என்னுடைய அத் த்தை கூட அந்த மாறி எடுத்துட்டு வந்து வயல்ல வந்து ஒருத்தர் வந்து குடுத்தாங்க அததா இட்லி பொடி செஞ்சு இப்ப வரையு ஓடிட்டு இருக்கு அதோட வாசனைங்றது அவ்ளவு ஒரு அருமையா இருக் இது பண்ணாங்க மறுபடியு கேட்ருக்கோம் இருந்தா எடுத்துட்டு வாங்க அப்டின் சொல்லிட்டு
அது நீங்க சொன்ன குருன உளுந்து நா கேள்வி பட்ல தோழி ஆனா வயல் வச்சிருகாங்க பக்கத்துலே இருகோ இந்த மாற்ல்லா அவங்கள்ட்ட கேட்டு பாக்குறே இருந்தா கூட நா வாங்கி ஒருமுறை அத வந்து செஞ்சு பாக்குறே அ ஆனா நாங்க வந்து இட்லி பொடி நா ரெடி பண்ணனா ஆ எப்டின்னா இப்ப வாரோ வாரோனா சில பேரு இ இட்லி பொடி எல்லா பத்து நாலு பதினெஞ்சு நாளே செரியா போய்ரு என்னுடைய குழந்தைகள் பொடி வந்து விரும்பி சாப்டுவாங்கன்னா சட்னி இல்லாத நேரங்கள்ல மட்டுந்தா பொடி சாப்பிடுவாங்க அதனால மூணு மாசோ வரையு எனக்கு பொடி இருக் எப்டியுமே கொஞ்சமா ஒரு அரை கிலோ பத தெரொ மூணு மாசங்கூட வரு அ அதனால பருப்பு பொடியுமே வந்து செய்வீங்களா தோழி பருப்பு பொடி
பருப்பு போடி எங்க வீட்ல அந்த அளவுக்கு யாரு சாப்ட மாட்டாங்க மதியோ பருப்பு தொவையல்லா அரைச்சிருவாங்க இப்போ நாளைக்கே சாப்ட்றாங்க அப்டின்னா ஒரு புளி குழம்பு அது மாதிரி வச்சோம்னா அதுக்கு வந்து பருப்பு தொவையல் அப்டிங்கிறத செய்வாங்க அது தொவையல் பதத்துல செஞ்சு அன்னைக்கே செஞ்சு அன்னைக்கே சாப்பிடுவோ ஆ பொடியா அரச்சு வச் அரைக்கிற பழக்கோ கெடையாது ஆனா எங் யாராவது இப்ப சொந்தக்கார அவங்க ஊர்ல இருந்து வந்து வெளியூருக்கு போறாங்க அப்டின்னா செஞ் ஞ்சு கொடுப்போ அது வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லா செஞ்சு கொடுத்துட்ருந்தோ இப்போல்லா அதெல்லா விட் டாச்சு பழக்க வழக்கங்கள் மாற மாற நம்ம எல்லாமே சொந்தம் தம் எல்லாமே கொஞ்சொ தள்ளி போறாங்க அதுனால யாரும் நம்ம வீட்டுக்கு அந்த அளவுக்கு வரது கெடையாது நம்ம இது மாரி செஞ்சு குடுக்றது கெடையாது
விருந்தினர்கெல்லா வந்துகிட்டே இருப்பாங்க வீட்ல பொடியா இருக்கட்டு மிளகா மல்லியா இருக்கட்டு மூணு கிலோ நாலு கிலோன்னு இப்புடி அரச்சி வச்சிருபாங்க ஆனா இப்ப உள்ள குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அரை கிலோ அரச்சு காய் கிலோவே அரைச்சுதா வச் இருகாங்க அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாசமோ இல்ல ஒரு வர்ஷமோ வருது ஏனா ப்ப சாப்பிட்ற உணவு வந்து வீட்ல வந்து என்னைக்கா தா சாப்பிட்றாங்க முக்கா வாசி எல்லா போறதுனால வெளியில சாப் கடையில வாங்கி சாப்பிட்றாங்க எலிதா நேரத்த மிச்சப்படுத்துற மாரி என்ன கெடைக்குதோ அதுக்கு ஏத்த மாரி ம் ஒரு லைஃப் வந்து அப்டி போய்ட்டு இருக்கு தோழி எல்லாருக்கு எல்லாரும் வந்து வீட்டு சாப்பாடுதா விரு ரும்புறாங்களானா கெடையாது எங்க வீட்ட பொறுத்தவர என்னுடைய கணவர் வந்து வெளியில அதிகமா அலைச்சல் அதிகமா வெளியூர்ல்லா போறதுனால அந்த சாப்பாடு கடை சாப்பாடுங்ற றது சுத்தர பிடிக்காது தோழி இட்லியா இருந்தாலு ஒரு சட்னியா இருந்தாலு அது வீட்ல இருந்து சாப்ட்டா அது ஒரு மாரி
கண்டிப்பா அவுங்களுக்கு என்னன்னா இப்ப வெளியில அடி க்கடி அலைகிறதுனால அந்த சாப்பாடுனா உங்களுக்கு வெறுத்து போயிடு என்னைக்காவது வீட்டு சாப்பாடு கெடைக்காதா அப்டிங்கிற ஒரு இயங்கிற சூழ்நிலையிலதா அவங்கெல்லா இருப்பாங்க ஏ எந்நேரமு அலைச்சலா இருக்கு வெளியிலதா சாப்புட்ற மாரி
ஆமா தோழி அ அதனாலயே பாத்தீங்கனா என்னுடைய கணவர் வந்து கடையில உள்ள உணவுகெல்லா வந்து சாப்பிட வந்து அவரும் சாப்ட மாட்டாரு எங்களுக்கு சாப்பிட்றத் வந்து என்னன்னா வேண்டா அப்டிங்கற மாரிதா சொல்லுவாங்க எதாவ்து பிடிச்ச எதாவது ரொம்ப ரேர்ரா இது பிடிக்கிது ஆசப்பட்றோனா அத மட்டு வாங்கி குடுக்குறதுக்கு ஆ தினசரி இந்த கடையில சாப்ட்றது கடையில் ஒரு பொருள் ருள் வாங்குறது குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸே இருக்கட்டுமே அதுவே பாத்தீங்கனா என்னுடைய அம்மா வந் இந்த காராமண்டினு சொல்லிட்டு அது வந்து வீட்லேருந்து செஞ்சுட்டு வந்து குடுப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா நா வந்து இந்த உளுந்து உருண்ட செஞ்சு வச்சிருப்ப சீடை இருக்குல்ல தோழி
ஆமா
சீட அது மாரி சீட செஞ்சுட்டு வந்து குடுப்பாங்க அம்மா அது செஞ்சுட்டு வந்து குடுப்பாங்க அப்பறோ குழந்தைகளுக்கு பழங்களு இந்த நெலகடல பொட்டு கடல உப்பு கடல அ அப்புறொ வந்து எள்ளு மிட்டாயி கடல மிட்டாயி அ கமறுக்கட்டு தேன் மிட்டாயி எங்க வீட்ல வந்து ஸ்நா க்ஸ்னா இதுதா கொழந்தைங்களுக்கு அ இல்லன்னா பாதாம் பிஸ்தா இது மாதிரி வகைகள் பேர்ச்சம்பழம் ஸ்கூலுக்கு இத கொடுத்து வுடுவோம் பழங்கள் வந்து அந்தந்த சீசன்ல கெடைக்கிற பழங்களை வந்து கொழந்தைங்களுக்கு கொடுத்துருவோம் ஜூஸ் போடுறது எப்படின்னா இந்த இந்த பழங்கள ஊற வச்சே என்ன பண்ணுவன் தோழி அப்படியே அரைச்சிருவோம்
ம்
அரைச்சு அதுல வந்து செவ்வாலையும் கலந்து பால் கலந்து காலையில எடுத்து கொடுத்துருவோம் தோழி
அ ஷேக் மாதிரி மில்க் ஷேக் மாரி கொடுப்பீங்க
ஆ ஆமா தோழி
எங்க வீட்டுலயே அந்த பழக்கொ இருக்கு என்னுடைய கணவர் வந்து அந்த மில்க் ஷேக்ங்கிறத ரொம்ப விரும்பி குடிப்பார் காலையில ட்டா சாப்பாடு எடுத்துக்க மாட்டாங்க நைட்டே என்ன பண்ணுவோனா ஒரு நாலஞ்சு பாதாமு ரெண்டு பேரிச்சம்பளொ அவ் அந்த நெ நெல்லி நெல்லிக்கா இருக்கு இல்லையா நெல்லிக்கா ஊற வச்ச நெல்லிக்காவே இப்ப கடையில கிடைக்கும் அது இனிப்பு நெல்லிக்கா மாதிரி இருக்கும் அதுல ஒரு நாலஞ்சு ஆமா தேன் நெல்லிக்கான்னு சொல்ல மாட்டாங்க ட்ரை ட்ரை ஆம்லான்னு சொல்லுவாங்க அந்த நெல்லிக்காவ அவுச்சிட்டு தேன்ல ஊ ச்சு அத காய வச்சிருப்பாங்க
ஆ
அது வந்து அந் நட்ஸு கடையில எல்லாம் கிடைக்கும் அதுல ஒரு நாலு பீஸ் எடுத்து போட்டுருவே போட்டுட்டு ரெண்டு முந்திரி எடுத்து போட்டுட்டு ரெண்டு அத்திப்பழொ எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவேன் நைட்டே ஒ ஒரு கழுவு கழுவிட்டு ஊற வச்சுருவே அதுல என்னன்னா அந்த பாதாம மட்டும் தனியா ஊற வச்சிருவன் ஏன்னா அதுல தோல் வருது இல்லையா அதை எடுக்க ணுங்கறதுக்காக தனியா ஊற வச்சிருவே காலையில இப்ப நைட்டும் பால் காய்ச்சி நல்லா ஆற வச்சு பிரிட்ஜ்ல வச்சிருவேன் காலையில வந்து ஒரு மிக்சி ஜார்ல இந்த பால் இந்த ஊற வச்ச நட்ஸு அப்புறொ இந்த தொ பாதாம வந்து தோல எடுத்துட்டு அதையும் போட்டுட்டு ஒரு செவ்வாழ சேர்த்துப்பேன் செவ்வாழ சேர்த்து மிக்சியில அடிச்சுட்டு சுகர் எதுவுமே சேக்காம அது நம்ம குடிச்சோம்னா அன்னைக்கு சாப்பாடே நம்ம சாப்புட தேவையில்ல காலையில அதுவே வயிறுக்கு ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும் கொழந்தைகளுக்கு வாரத்துக்கு ஒரு டையொ இது மாதிரி கொடுப்பேன்
நீங்க எங்க வீடலயுமே வாரத்துல ரெண்டு நாள் குடிப்போம் தோழி அது என்னன்னா போடுவனா சூரிய காந்தி வெத பம்ப்கின் பரங்கி வெத இன்னொன்னு வந்து அது அ பியாசீடுன்னு சொல்லுவாங்க அது போடுவோம் அ அத்திப்பழம் வந்து ஒண்ணு அத பிச்சு தண்ணில ஊர போட்டுவோம் பேர்ச்சம்பழம் ரெண்டு பாதாம் அ முந்திரிபரு ப்பு காஞ்ச திராட்ச கருப்பு திராட்ச வால்நட்டு இது எல்லாமே போடுவோம் பாதாம் மட்டும் தனியா ஊற வச்சிருவ அதே மாரி பாதாம் பிசின் அதுலயும் கொஞ்சமா தனியா ஊற வச்சிருவோ ஊற வச்சுட்டு காலையில அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரிதான் காச் சுன பாலு ஒரு செவ்வழ பழம் இது எல்லாம் போட்டு அடிச்சுட்டு கடசியா எல்லா அடிச்சதுக்கு அப்புறொ அதுல வந்து பாதாம் பிசின போட்டு ஒரு ஸ்பூன் நாட்டு தேன் நல்லா எடுத்து இந்த தேன் வாங்கி வச்சுருக்கோம் ரெடி நேர்ல எடுத்த தேன்னு கடையில் உள்ள தேன்லாம் யூஸ் பண்ணாமல கொஞ்சொ பாத்து வாங்கி வச்சிருக்கோம் அந்த தேன ஒரு ஒன்ற ஸ்பூன் அதுல கலந்து ஆளுக்கு ஒரு டம்ளர் காலையில வந்து அ குடிச்சிருவோம் வாரத்துல இரு முறை இது உண்டு கண்டிப்பா
ஏன்னா நம்மே தினமும் சாப்பிடுறதுங்கிறது ரொம்ப முடியாது நமக்கு கஷ்டமா இருக்கும் வாரத்துல ஒரு முறை அல்லது இரு முறை ங்கிறது கண்டிப்பா நம்ம சாப்புல்லா நம்ம ஒடம்புக்கு ஒரு ஆரோக்கியமா இருக்கு எனக்கு என்னன்னா வெயிட்ல அ வெயிட் லாஸ்லபா வெயிட் லாஸ் பண்ணுன்னு நா நெனச்சுட் ருக்கே சோ இது சாப்ட்ட வெயிட் கெயின் ஆயிடுன் சொல்லி யோசன பண்ணிட்டுதா நா சாப்புட்றத விட்டுட்டே எடையில
ஆ நாங்க எல்லாருமே சாப்புடுறோ எங்க வீட்ல எல்லாருமே வந்து மெலிதா அ மெல்லிய உடல்வாகு தா எல்லாருமே ம் என்னுடைய கொழந்தைகள் எல்லாமே வந் வந்து ஒல்லியா தா இருப்பாங்க நானுமே வந்து ஒல்லி ஒல்லியா தா இருப்பே அதுனால என்னுடைய வயதும் பாத்தீங்கன்னா அது தர்ட்டி ஃப்ளஸ் தாண்டிட்டு அதுனால வந்து என்னன்னா நம்ம வந்து உடல் ஆரோக்கத்துல கவனோ தேவ இந்த டெலிவரிக்கு அப்பறம் பாத்தீங்கன்னா கொழந்த பொறந்ததுக் அப்பறோ வெயிட்டு ஏறிடுனே என்னுடைய அம்மா வந்து உணவு வகையெல்லா எதுவு குடுக்காம தொப்ப விழுந் உழுந்துரு அப்டினு சொல்லிட்டு எங்க அம்மா உணவ ரொம்ப கட்டுப்பாட்லே வச்சிருந்தாங்க அப்ப சாப்ட்ருந்தேனா கூட மே பி வந்து ஒடம்பு ஏறிந்துருக்கலா நா வந்து அப்பையு அளவு சாப்பாடோட இருந்தோன்ன அதுக்கப்பறோ கொழந்தைகள் பெறந்ததுக்கு அப்பறோ தாய் பால் நிறுத்துணோன்ன அதுக்கப்பறோ கொஞ்சோ ஒடம்பு ஏர்னுச்சு அதுக்கப்பறோ வந்து ஒடம்ப கண்ட்ரோலா அந்த அம் முப்பத்தைந்து கிலோவுலேந்து அதுக்கு அதுக்குள்ள ஏற வெக்கிறது கெடையாது பாத்து பாத்து பாத்துக்க றது
ஆனா அது மாரி அம்பது அம்பத்தஞ்சு அறுவது அது மாரிதா இருந்தே இப்போ என்னன்னா கொழந்த பொறந்ததுலெருந்துந்தா அப்போ எனக்கு வெயிட்டுங்குறது அதிகமாயிட்டே இருக்கு அத எப்டி சமாளிக்க போறேன்னே தெரியில அதற்கான வழி முறைகளு ஃபாலோ பண்ணிட்டு தா இருக்கே ஆனா வந்து வெயிட்டு வந்து கொறையவே மாட்டேங் குது
நீங்க கொள்ளு சாப்பிடுவீங்களா தோழி
ம் கொல்லு எல்லா நா அரச்சு ஒரு பவுட்ரே வச்சு அந்த பவுட்ரு சாப்ட்டுட்டுதா இருக்கே ஆனா என்ன ஒரு காச்சர்யானா அந்த பவுடர் தா தீர்ந்து போய்ட்டு ஒடம்பு ஒன்னும் கொறைஞ்ச மாதிரி இல்ல
கொள்ளு வந்து நீங்க வந்து சாப்டும் போது தோழி அத வந்து வேக வச்சுதா சாப்ட்ணு நீங்க ஆ ஆ கொள்ள நல்லா அலசிட்டு நைட்டு ஊற வச்சுட்டு அதுல அப்டியே பாருங்கன்னா நல்லா ஒரு விசில் விட்டு குக்கர்ல அடுத்தனாலு கொஞ்ச விசில் விட்டு அதுல கொஞ்சோன்டு பாசிப்பருப்பு கலந்து தால் மாரி சப்பாத்தியோட ஊற வச்சு சாப்ட்டு பாருங்களே வெயிட்டு எறங்கும்
சரி தோழி முயற்சி பண்ணி பாக்குறே
ஆ பா ட்ரை பண்ணி பாருங்க தோழி ஆ செரி செரி நண்றிகள்